வணக்கம்
வணக்கம் தோழி எப்
ந நல்லாருக்கங்க தோழி நீங்க எப்டிருக்கீங்க சென்ற அழைப்புல அ எங்க காலைல வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து என்னோட கணவர் வந்து சமச்சாரு தோழி நேத்து வந்து சிக்கன் சிக்கன்தா ப பட்டர் சிக்கன் பட்டர் சிக்கன் அது வந்து பாத்தீங்கன்னா அவரு இது வந்து ஒரு பெரிய கத பட்டர் சிக்கனுக்கே ஒரு பெரிய கத இருக்கு தோழி அது என்னன்னு வந்து பாத்தீங்கனா ஒரு சமீபத்துல ஒரு ஹோட் டல்க்கு வந்து போனோ நாங்க ஒரு ஒரு மாதமிருக்கு அந்த ஹோட்டல்ல போயி பட்டர் சிக் க்கன் வந்து நல்லா இருந்தது ஒரு பிரியாணிக்கு பட்டர் சிக்கனுக்கு நல்லா இருந்தது நா அப்ப வந்து சொன்ன பட்டர் சிக்கன் வந்து நல்லா இருக்கு அப்டின் சொல்லிட்டு அதுக்கப்பறம் வந்து எப் போ அந்த ஹோட்டலுக்கு வந்ட்டு அவரு அந்த வழியா வந்தாலு சரி இல்ல எங்க வீ வீட்ல வந்துட்டு செரி எதாவு கொலம்பு வாங்கிட்டு வாங்கன்ச் சொன்னாலும் செரி பட் பட்டர் சிக்கன்தா மெயினா கு கண்டிப்பா பட்டர் சிக்கனு மெயினா வந்து அதே கடையிலருந்து எவ்வளோ குவான்டிட்டி வந்து ஆரம்பத்துல வாங்கிட்டு வந்தாரோ அதே குவான்டிட்டி தா வரு ஆ இப்ப வந்து பா த்தீங்கன்னா சமீபத்துல சேரி எனக்கு பட்டர் சிக்கன் தா புடிச்சிருக்குனு அவருக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ வீட்டுல வந்து எப்போனாலும் அவருக்கு தோன்றப்போ சிக்கன் வாங்கிட்டு வந்து பட்டர் சிக்கன் தா பட்டர் ஜெ நேத்து வந்து அப்டிதா வந்துட்டு செரி வர வழில சிக்கன் வாங்கிட்டு வரலான்தா சொன்னே சிக்கன் வாயங்கிடு வந்து என்ன சமைக்குறோன்டுதா அவர் சொல்லவே இல்ல வந்தாரு பட்டன் சிக்க பட்டர் சிக்கன் தா பண்ணாரு அதுக்கப்றோ ஒயிட் ரைஸ் வந்து வெச்சோ வெச்சிட்டு நாங்க சாப்ட்டு படுத்துடுவோ சேரின் நறையா செஞ்சனால காலைலயுங் கொஞ்ச இருந்துது அவரு டிஃபனுக்கு அதே அவரே அதே போதுன்ட்டாரு ஏனா அவுருக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் அ இப்போ வாரத்துல எட்டு நாள் ஒம்போது நாள் சிக்கன் சாப்புடுவாரு அந்த மாரி ஆள் அவரு அதனால சேரின் சொல்லிட்டு அவுருக்கு சிக்கனே குடுத்து உட்டுட்டு கொஞ்சோண்டு சிக்கன்ருந்தது அத நம்ப எப்புமே சட்டில கடைசியா இருக்கிறது நமக்கு நேந்து உட்டாத்தா அதனால அந்த கடைசியா இருக்கறத நம்ம போட்டு சோறு போட்டு வலிச் சாப்டாச்சி அப்புறோ அம்மா கொஞ்ச ரச வச்சிருந்தாங்க அத மத்தியானத்துக்கு உணவுக்கு இருக்கு தோழி நீங்க என்ன சமச்சிட்ருக்கீங்க
நா வந்து கறி கொழம்புதா தோழி வச்சிட்டிருக்க அது வந்து நானுமே நேத்து சிக்கன் கொழம்பு தா சொல் தோழி பட்டர் சிக்கன்ல்லா நா இன்னு வரைக்கு செஞ்சதில்ல சாப்ட்ட வரைக்குமே போது நீங்களாச்சி ப பரவால்ல ட்ரை பண்றாத நந்தினி கு சரி நம்மளுக்கு வைஃப்க்கு புடிச்சிருக்குன்டு ஆனா நா அதெல்லா கெடயாது அஹ் சாப் அவ்ளோதா சாப்ட்ட வரைக்குந்தா ட்ரையிங்கல்லா எனக்கு கெடையாது ஆனா எ இப்ப என்னன்ன புதுசா ட்ரை பண்ற தோழி நம்ப யேதாச்சி அஹ் தொலைபேசில பாக்கற எதாச்சி ட்ரை பண்ற தோழி யேதாச்சும் பாக்றோல்ல தோழி நம்ம அத வேணா ட்ரை வேணா பாக் கலா இது செய்றது எப்டி செய்லா அது எப்டி செய்றதுனு மட்டும் பாத்துக்கலான் அது மாரி ஒண்ணு இருக்கு அதெல்லா பாத்து பாத்து செய்யறதுவுண்டு தவர து பிற்பாலம் வந்து அதுவே செமைக்கலா அதுவே பண்ணலா இது வச்சி இது புதுசா பண்லான்னு இருக்கோ ஆனா இங்க வீட்லருக்குறவங்க எல்லாருமே புதுசா சாப்புடுவாங்களான்னு இருக்காதுல்ல தோழி இன்னருக்கோ அத சாப்ட்டு செஞ்சக்லான்ற மாரி சொல்வாங்க ஆ செய்றது தோழி என்ன இருக்கோ அத செஞ்சு குடுத்துர்லா செஞ்சு குடுத்துர்லா புதுசா ஒன்னு செஞ்சு பண்ண வேணா
ம் ம் ஓ செரி செரிங் தோழி ஏ கணவர் வந்து பாத்தீங்கன்னா மத்தியான காலைல வந்து வேலைக் போயிருவாரு மத்யானமும் டிபன் வந்து யெடுத்துட்டு போய்ருவரு மத்யான சாப்ட்டு முடிச்ச அப்ற நமக்கு கொஞ்ச நமக்கு நேரமிருக்கும் பாத் திங்ளா அப்ப வந்து அவ்ரு அந்த ரீல்ஸ் பாக்றது ஷார்ட்ஸ் பாக்றது அந்த பழக்கமெல்லா அவர்க்கு எப்பவுமே இருக் பாத்துட்டு அதுல எதாவ்து இந்த ஒன் பாட் ரெசிபி இல்லேனா லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு வரும் பாத்தீங்ளா அதல்லா எடுத்து எனக்கும் என்னோட தாயாருக்கும் ஆமா எனக்கு என்னோட தாயாருக்கு அதுக்கப் அப்பற என்னோட அன்னிக்கு அதாவ்து அவரோட தங்கச்சிக்கி எல்லாத்துக்குமே மூணு பேதுக்கு அனுப்பி உட்டு ரீல் அனுப்பிட்ருப்பாரு அப்பதா எனக்கு தெரியு செரி பயபுள்ள ஃப்ரீயா இருக்குதாட்ருக் குது அப்டின்ட்டுனு மிச்ச நேர வந்து நம்ம கூப்ட்டா கூட அவர் கட் பண்ணி விடுவாரு அந்த அளவுக்கு ஒரு நேரமில்லாம இருப்பாரு இந்த மாரி ஃப்ரீயா இருக்கிற சமயத்துல போட்டு நமக்கு ரீல்ஸ் அனுப்பிட்ருப்பாரு அப்ற சேரி அப்டின்னு சொல் ட்டு அதையு நாங்க பாத்து வெச்சுக்குவோ தோழி
அத பாத்துட்டு செய்விங்ளா தோழி
பாக்கறதோ
ஆ இப்ப நானுமே நமக்கு அந்த எனக் கென்ன தெரிமா தோழி எனக் கு பண்ணணுனு ஆசதா எதாச்சி புதுசா பண்ணி தரலா அந்த மாரி ஒரு ஆசதா தோழி ஆனா எப்டினா எனக்கு அது கரெக்டான இது இருக்காது தோழி டைம்க்கு இருக்காது அது அது கால் ம நம்ம காலைல எஞ்சிக்குரோ ஃபஸ்ட்டு நா வேலைக்கு போறப்போ கால்ல ஏஞ்சிட்டு வேலை கெளம்பணுன்றதா என்ன சீக்கிர செய்ய முடியுமோ செஞ்சிர்லா இப்ப அதே மாரி இப்ப கொழந்த இருக் காங்க நா இப்ப போறது கெடையாது ஆஃபீஸ் போறது கெடையாது வீட்லதா இருக்கேனாலுமே இப்ப கொழந்த இருக்காங்க அவங்க அவுங்க ஏஞ்சுக்கிறதுக்குல்லே சமைச்சிர்ணு ஏன்னா அவங்கள புடிக் கணு அது ஏஞ்சி ஏஞ்சி பாப்பா ஏஞ்சிக்குறகுள்ள இதலா சமைச்சி முடிச்சிட்டனா ஒரு நம்புளுக்கு ஒரு ஃப்ரீயாருக்கு அதனாலயே வந்து அவங்க ஏஞ்சிக்கூடாது நம்ம சமைச்சிணு ஏஞ்சிக்கக்கூடாது நம்ம சமைச்சிணு அதுவே ச சிந்தனாவே ஒரு சிந்தனையாவே இருக்கு தோழி எனக்கு
ஓ செரி செரிங்க தோழி பரவால இப்போ அந்த மாரி உங்களுக்கு இருக் இருக்கும் போது இப்ப வந்து எதாவது வெரைட்டியா வந்துட்டு செரி செய்யலாம் பாத்தது போக வந்துட்டு உங்களுக்குன்னு எதாவது ஒன்னு சாப்புட்ணுன்னு இருக்கு பாத்தீங்களா ஆர்வம் உங்க வீட்ல இருக்கும் போது திருமணத்துக்கு முன்பு செஞ்சிருப் ப்பிங்க
ஏ அப்போவா எனக்கு யாராச்சு செஞ்சு குடுத்தா புடிக்கும் தோழி நம்ப செய்யறது வந்து எப்டி நானே செஞ்சு நானே சாப்புட்ணு மான்ற மாரி இருக்கு நம்ம வீட்ல இப்ப எங் அம்மா வீட்டுக்கு போற போய் நாங்க வந்து கொஞ்சோ ஆந்திரா ஸ்டைல்ல சாப்டுவோ தோழி ஓகேங்களா நா ஆந்திரன்றதுனால அந்த ஸ்டைல்ல சாப்புட்றது உண்டு ஏன்னா அது வந்து அதுல வந்து சும்மா நம்மோ மெளகா வச்சு மொளகா தக்காளி ஆ வெங்காயல்லா வச்சி வேகவச்சி சும்மா கடையல் மாரி பண்ணுவ அதுவே வந்து பிரமாதமா இருக்குன்ட்டு அந்த மாரி எனக்கு இருக்கு ஆஹ சொர்க்க அப்ற அவங்க வந்து வெஜ் சின்னவ சாப்ட்டாலுமே ஆ ஆ சூப்பரா இருக்கு ஆ சூப்பரா இருக்கு அது ரென்டு வாய் எக்ஸ்ட்ரா சாப் பர்ற மாரி நம்மளுக்கு ஃபீல் இருக்கு நம்ம வந்து இன்னைக் டெய்லி வந்து நான்வெஜ் எடுத் தாலுமே அந்தளவுக்கு நமக்கு இது இருக்காது தோழி ஃபீல் இருக்காது சூப்பரா இருக்குன்ற மாரி இருக்கா ஏனா அ நான்வெஜ் கூட தோழி நம்ப நம்ப வீட்ல அங்க எப்படி செய்வாங்கன்னா கொஞ்ச ஒரு மாரி ஒரு வித்தியாசமான ஆ இ இருக்குந் தோழி இங்க செய்யறது வந்து கொஞ்ச வித்தியாசமா இருக் கற மாரி இருக்கு தோல் அது எதனால இவங்க வந்து அ எப்டி சொல்றது நம்ம ஸ்பைசஸ் எல்லா போட்டு பண்ணுவாங்கல்ல தோழி பட்ட கிராம்பு அதெல்லா போட்டு செய்ய மாட்டாங்க சமை க்க மாட்டாங்க வெறு நம்ம கார கொழம்பு எப்படி வெக்கிறோ தோழி அதே கறி
ம் அப்போ அப்ப உங்களுக்கு வந்து இப்போ திருமணமாயி புதுசுல வந்து இங்க அடாப்ட் ஆகறக்கு கொஞ்ச கஷ் டமா இல்லையா உங்களுக்கு
ஆ கஷ்டம் ஆ கஷ்டந்தா தோழி ஆனா என்ன பண்றது எனக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் ஆ தெரியில தோழி ஏற்படுத்த தெரியில இல்லன்னா நம்ம சமைக் நம் வேற என்னா பண்றது நம்மதா செய்ணு இருந்துருச்சி அப்புற நா எனக்கு என்னன்னா ஆப்ஷன் கெடையாது எனக் இப்ப நா வெளிய ஆபிஸ் வேலைக் போறப்போ நம்ப ஓகே நம்ளுக் வேற ஆப் ப்ஷன் கெடையாது இது தா சாப்ட்டாகணு
ம்
நம்ப செய் நம்ப செய்யறது நம்பளே சாப்பிட்லனா எப்டி ஆ எனக்கு எப்டினா ந நம்மள் நம்ளே டேமேஜ் பண்ணக் கூடாது சொல்லி நம்பளே நம்ம நல்லா செய்யலன்னு நம்பளே சொல்லிக்க கூடாதுல்ல அதனால அத சாப் ட்டுக்கிறது நமக்கு அது புடிக்கலன்றப்போ எனக்கு கஷ் ட்டமாதா இருக்கு ஏ சமைக்கிறது பண்ண முடியில அது என்னா இது நல்லா வர்ல எனக்கு புடிச்ச மாரி நா ரெண்டு வேல செய்ய மாட்ட தோழி எனக்கு ஒரே வேலைல முடியணு எனக்கு பத்து வேல என்னால செய்றதுக்கு அந்த ஒரு எப்டி சொல்றது அந்த அளவுக்கு ஒரு பேஷன்ஸ்க் கெடையாது என்ன வேல செய்றது ஒரே கொழம்பா செஞ்ச்சு வச்சிற்னு இல்லயா ஒரே விஷ்யமா பண்ணி விடலா நா பத்து பத்து செய்யறத்துக்காக எங்க நம்ளால முடி யாது அதனாலே ஒன்னா செஞ்சு விட்றது கொஞ்ச இது பண்ணம்னா ஒன்னா பண்ணி குட்த்துருக்கலா
இப்ப வந்து பாத்தீங்கனா உங்ளுக்கு உம் இந்த மாதிரி ஜாயிண்ட் ஃபேம்லில இருக்கீங்ளா இல்ல தனி குடுத்தன மாரி இரு கீங்ளா தோழி ஓ அப்போ நீங்க பண்றத வந்து நீங்க பண்றத வந்து அப்ப எல்லாருமே சாப்புட்னு அப்டிங்கும் போது கொஞ்ச பாத்து பாத்துதா சமைக்கணு
அஹ் எல்லாருமே சமைப்பா சாப்டுவாங்க அவ்ங்களுக்கு எதாச்சு புடிக்கலனா கூட சொல்லுவாங்க புடிக்கலனா செய்யிறா அந்த மாரியே வந்து வெ உம் மோஸ்ட் ஆஃப் என்னோட மாம்னார் சொல்வார் தோழி மோஸ்ட் ஆஃப் மாம்னார் சொல்லிடுவாரு ஏனா அவரு வந்து நல்லா இருக்குன் சொல்ட்டு நல்லால்லன் சொ சொல்லமாட்ட மூஞ்சியே சொன்ன மாரிதா என்ன பண்ணிட்ட மா என்னமா இப்டி பண்ணு அது எனக்கு பெரிய விஷ்யமாவே இருக்காது ஏனா எனக்கு அது செய்யவே வராத ஒரு விஷ்யோ நா உங்ளுக்காக தா பண்றே பரவா நா அப்டிதா சொல்லுவே பரவால்ல அங்கிள் அங்கிள் சொல்லுவ நானு அஹ் நானாத ஓகே எனக்கு அதுதா வருது எனக் சொல்லுங்க எனக்கு அதுதா வருது நா இது செய்யற்தே பெரிய விஷ்யோ அப்போ மாமியா வந்து சொல்ல மாட் டங்க ஹஸ்பண்ட் ஒண்ணோ சொல்ல மாட்டாரு பிரதர் இல்லாரு துல்ல ஆ இத ம மூத்தாரு அவரும் வந்து இத பெரிய விஷயமா சொல்ல மாட்டுரது பரவால்ல நல்லா செஞ்சிருக்கா செய்யுறுதே வந்து கொற ஸ் சொன்னா நம்முளுக்கு ஒரு மாரி இருக்குல்ல நாத்தனாரு மட்டு சொல்வாங்க என்ன ஸ் தீரா நல்லாவே இல்ல அவுங்க சொல்லிடுவாங்க ஆனா மிச்சப்படி இவுங்க யாருமே வந்து ரொம்ப சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு மாமியார் எதும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம ஸ் நல்லால்லனா செய்ய மாட்டோல்ல தோ வென் நெக்ஸ்ட்டு வாட்டி அடுத்த வாட்டி நம்ம செய்றதுக்கு த தயக்கமாருக்கும் நல்லா இல்ல ஸ் சொல்ட்டாங்க நீங்க செஞ்சுக்கோங்கன்னுவோ அதனால வந்து யாருமே எதும் சொல்ல மாட்டாங்க கொஞ்ச கொஞ்ச டைம்ல சொல்லுவாங்க நல்லா இல்லமா செஞ்சது து உப்பு கம்மியா ஆனா மோஸ்ட் ஆஃப் நா வந்து உப்பு அதிகமா போட்ருவே தோழி அதனால உப்பு கம்மியா போடு உப்பு கம்மியா அ போடுன் சொல்லுவாங்க அவ்ளதா மு எது அதிக எங்கம்மா வந்து வேறெதுலா சொல்ல மாட்டாங்க இது பண்ணாதமா அது பண்ணாதமான்னு உப்பு மட்டூ கம்மியா போடு
எனக்கு நீங்க சொல்றது பாத்தாலே வந்து நா லாம் எவ்ளவோ ஜாலியா வாழ்ற மாரி எனக்கு தோணுது ஏனா வந்து பாத்தீங்கன்னா அ என்னோட வாழ்க்கை வந்து எப்டினா அந்தளவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாலா கெடையாது ரொம்ப ஜாலியாருப்பே ஏனா வந்து எனக்கு சம்பாரிக் க்றது ஒன்னுதா இதா இருக்குமா அதனால வந்து பாத்தீங்கனா எங்க வெ அங்க இருக்கும் போது என்னோட அத்தையே வந்து சமச்சிருவாங்க இப்ப என்னோட கணவர் கெளம்பும் போது அவருக்கு என்ன நட் ஜூஸு நட் மில்க்ஷேக்கு போட்டு தருவே அதுக்கப்ற வந்து பாத்தீங்கனா சேலடு மாரி பண்ணி குடுப்பே அப்பற நானு சாப்டுவே அவ்ளோதா இந்த வேலதா இருக்கு அப்ற என்னோட ரூம்ல உக்காந்து நா பாட்டுக்கு வேல செஞ்சிட்ருப்பே என்னோட அண்ணியு வந்து வந்தாங்க கணவரோட தங்கச்சியு வந்து வாந்தாங்கனா அவுங்களு வந்துட்டு நல்லா பேசுவாங்க அப்பற அவுங்களோட கொழந்த வரு அது வந்து எப்போமே எங்கிட்ட தா ஒட்டிக்கு அந்த மாரி தா அதுக்கப்பற எங்க வீட்டுக்கு வந்தது எங்க வீட்ல ஏனா இது நா பொறந்து வளந்த ஊருங்கரனால இங்க மட்டு நா எல்லா வேலையு இழுத்து போட்டு செய்வே அதுக்கப்ற எ கணவர் வந்துட்டு சில சமயம் என்னைக்காவது நான் ஒரு நாள் அதிசயமா சமைப்பேன் முக்கால்வாசி எங்க அம்மா சமைச்சிருவாங்க அப்படில்லன்னா என் கணவர் அவ்ளோதான் மூணாவது ஆப்ஷனா தான் ஏன்ட்ட வரும் என் கணவர் வந்து இது ஏதாவது செஞ்சு குடு கல்யாணத்துக்கு முன்னாடி நீ செஞ்சு குடுத்த அப்டின்னா சேரினு அது ஒன்னு செஞ்சு குடுப்பேன் அவ்ளோதான் இந்த அளக்கு பிரஷரெல்லா இருந்ததில் தில்ல அதுலயுமே வந்துட்டு உப்பு கம்மியா இருந்தது அப்படின்னம்ம அப்படின்னாலுமே உப்பு கம்மியா இருக்கு உப்பு எடுத்துட்டு வாம்பாரு சேரினு உப்பு போடுவேன் எடுத்துடுக் குடுத்துருவேன் அவ்ளோ தான் அவுங்களே சாப்டுக்குவாங்க இந்த அளவுக்குலாம் ப்ரஷரலா இருந்ததில்
இவுங்க ஸ்பெஷர் பண்ண மாட்டாங்க தோழி ஸ்பெஷர் பண்றது கிடையாது தோழி அவுங்க சொல்றது நல்லா இல்ல என்னங்க கணவர் எது சொல்ல மாட்டாரு தோழி அவரு எதுமே என்ன கொறனு சொல்ல மாட்டாரு டாரு ஏனா நல்லா இல்ல நீ நல்லா பண்ண மாட்ற அந்த மாரி வந்து நம்மளோடய நல்லா பண்ண மாட்றனா நமக்கு என்ன யூஸ் சொல்ல மா இது கொஞ்ஜசோ அதிகமா பண்ணிருக்கலாம் இல்ல கொஞ்ஜசோ கம்மியா பண்ண ஏனா அவுங்குளுக்கு எல்லாருக்கும் தெரியும் நா ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறே இதுவரைக்கும் நா வீட்ல இதெல்லா பண்ணது கெடையாது எல்லாருக்குமே தெரிஞ்சது நாங்க அங்க இருக்குறத விட. இங்க வந்து இவ்ளோ வேல செய்யுறேன்றது அவுங்குளுக்கு பெரிய விஷயமா தா இருக்கூ பரவால இவ்ளோ வேல செய்றாளே அந்த ஒண்ணு தான் இருக்கு ஆனாலுமே இது கொஞ்ஜசோ அதிகமாவே சமைச்சிருக்கலா இது பண்ணிருக்கலான்ற மாரி சொல்லுவாரு அப்ப கொஞ்சோ பேரல்லா சொல்லுவாங்க இவுங்களும் நல்லாவே சமைப்பாங்க ஆனா அது ஒண்ணு பெரிய விஷயமா‌ எடுத்துக்க மாட்டாங்க தோழி அவுங்களுக்கு வர்றது குள்ள‌ சமைக்கனுங்க சரி நம்ம என்ன பன்றது இந்த மாரி இருக்கூ அவுங்களுக்கு வருத அவுங்க சமைச்ச க்குறாங்க நம்முளுக்கு அது தெரியாத ஒரு விஷயத்த நம்ம செய்யனுனா அது பெரிய விஷயோ தா மாரி நானே வந்து நம்பல நானே வந்து மோட்டிவேட் பண்ணிப்ப அவ்ளோ தான் நமக்கு வரத நம்ம சமைக்கிறோ நம்ம ஹார்ட் ஒர்க் லாம் பண்ண வேணா
பரவால தோழி பரவால இ்வ்ளோ விஷயங்கள் நீங்க சமாளிக்கிறீங்க எனக்கெல்லாம் இந்த மாரி சுச்சுவேஷன்ல போய் விட்டா எப்டி இது பண்ணணுனே எனக்கு
ஆமாங்க தோழி என்னைக்குமே உங்க கொஞ்சோ பரவால நம்ப வந்து இவ்ளோ செய்றோ என்னைக்குமே என்ன பத்தி பெருமையா இருக்கூ தோழி ஒரு டைம்ல இவ்ளோ சம இவ்ளோ சமைக்கிறோமே பரவாலயே நம்ம இவ்வளோ அந்த மாரி நா வந்து இவ்ளோ வேல செய்யுற ஆளே கெடையாது தோழி நம்ம ஸ்ரைட்ஃபார்வட் ஆ இருக் ப சொன்னாங்கனா நா ஒண்ணு சொல்லிருவே அவுங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒன்னு சொல்லிடலாம்ன்ற மாரி என்னோட மைண்ட் செட்டே இருக்கும் ஆனா இப்ப அப்டி எல்லாம் மாறிட்டு எதுவும் சொல்லாம அவுங்க எதாவது சொன்னா கூட அது தான் வந்து என்ன சொல்றது ஒரு வீட்டுக்கு வந்துட்டோ அநத மாரி பண்றனா இல்ல எதனால வந்து எல்லாத்தையும் அமைதியா போய்க்கலா நம்ம பெரிய விஷயமா பண்ணிக்க வே ஆ அந்த மாரி நெனைக்கிறனா இல்ல நம்ம வந்து அது எதுக்கு மா ஏ இவள சைலண்ட் ஆகுறன்னு எனக்கே தெரில தோழி இதெலா சொன்னா கூட நா அப்டியே மூஞ்ச காட்ற முடியாது காட்ட மாற்ற தோழி ஓ ஆமாவா சரி ஆமாவா சரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லானா ம் நா வந்து ஒரு ஒன் எனக்கு வந்து எப்போ பண்ண என்னோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப குரோத் ஆகு தோழி அப்டியே காடு மாரி வளந்துரு வெச்சுக்கோங்களே காடு கூட கட் ஆயிடு அந்த மாரி காடு மாரி வளந்துடுது காடு மாரி வளந்தா நம்மளுக்கு இரிட்டேட்டிங்கா இரு இந்த ஃபேஸு நம்ம எதுவு பண்ணதில்ல நா வந்து இன்னமே ஸ்கின் கேர் கெடையாது தோழி ஸ்கின் கேர் பண்றது பியூட்டி பியூட்டி பார்லர்க் போறது அது மாரி சு சுத்தமா எதுவு பண்ண மாட்ட ஏதாச்சி ஒரு எதோ கிரீம் போடறது கூட போட மாட்ட த்திங்கனா கெளம்பறோன்ற டைம்ல மட்டுந்தா பான்ட்ஸ் இருக்குல தோழி அது போட்டுட்டு சும்மா பான்ட்ஸ் பவ்டர் சும்மா நார் நார்மல் மேக்கப் பண்ணி ஆனா லிப்ஸ்டிக் போடுவ ஐ லனர்
சேரிங்க தோழி இன்னொரு இன்னொரு இன்னொரு தொடர்புல இணைவோங்ளா நன்றி நன்றிங்க தோழி ம் ம்